க்குதா ஆஹ் கேக்குது கேக்குது ஓகே ஓகே ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க கேக்குது உங்க ஸ்கூல்ல எதனா சயின்ஸ் எக்ஸ்ஜிபிஷன் பெரிய எக்ஸிபிஷன் எதனா நடந்திருக்குல
ஆஹ்ஹா இல்ல
சின்னதா ஒரு பு்ரோக்ராம் ஆன்வல் டே
ஆஹ் அதெல்லா நடந்திருக்கு
ஆஹ் அதுல எதனா ஒங்களுக் கு ஸ்பெஷலா இல்லனா உங்களுக்கு மெமரி புலா இருந்தா சொல்லுங்க கேப்போ
அதுலைலா ஒன்னுமே இல்ல எங்களை நா ஒன்னுமே இல்லயே
ஒன்னுமே இல்லயா
ஆமா ஒன்னுமே இல்லியே
செரி செரி
என்னனா நா ரெண்டாவது படிக்கு போது நடந்துச்சு நா அதுல க டான்ஸ் ஆடிருந்தே அங்க ந்த அங்க க்கும் நா வச்சிருக்கே அவ்ளோதா
கேஸட்டு ஓகே ஓகே அப்பல்லா கேஸட்டு தா ஓகே ஆமா எத்தன நிமிஷ் வேணா டான்ஸ் அது பரதநாட் எம் கிளாஸ்
அதெல்லால்ல இந்த த தாரத்துல ஓ ஓ ஸ்தனம் அப்டின்னு
ஓகே ஓகே தசவதாரம் நல்ல படம் ஓகே ஆ ஆ இந்த கடலை மட்டும் கண் அதுவா தொங்க
அது இல்லைங்க அதுல்ல ஓ ஓ சம் ஓ சனம் சம்திங் எதோ அந்த மாரிதா எதோ சாங் வரு அதுக்கு வந்து கிளாஸ் அப்பயே எனக்கு புடி கில ஆ நீங்க போட்டு பாருங்க தெரியு ஆ கிளாஸ் புடிக்கல சரி கிளாஸ் கட்டடிச்சுட்டு போலா அப்டின்ட்டு யார யார் டான்ஸ்ஸாட வரீங்கன் கேட்டாங்க நானு சேந்து போயிட்டே அந்த மாரி அதுக்கப்ற இந்த பி
அந்த மேரிதா நானு பண்ணுவே
பின்னாடி லாஸ்ட் லைன் ல நிக்க வச்சி நா முன்னாடி வரணுன்ட்டு என்ன பண்ண அங்க பிராக்டிஸ் பண்ணிட்ருக்கும் போது கொஞ்சோ நல்லா கொஞ்சோ இதாருக்கீங்க ஹை ட் டா இருக்கீங்கலா கொஞ்சோ பின்னாடி நிக் நிக்க வச்சிருந்தாங்க ஆ லாட் லைன்ல நா பண்ண சரி முன்னா லைனுக்கு வர்னுன் சொல்லிடு வேக வேகமா ஆடி அதுக்கா இப்ப நென ச்சா காமெடியாருக்கு அந்த மார்லா ஆ டி முன்னாடி லைன் நிக்க வந்ட்ட ஃப்ரெண்ட்டுக்கு
அதெல்லா கொஞ்சோ மெமரிபளாருக்கு இன்னு கொஞ்சோ நாள் போனதுக்கு அப்புறோ நம்ம பாத்தோன்னா இல்லீன்னா அவுங்க பசங்களுக்கு யார்னா இன்னு ஒன்யர் ஒரு பத்து வர்ஷோ அஞ்சு வர்ஷோ போனதுக்கப்புறங் காட்டுங்க பா
அதுலியு இன்னொரு கொடும என்னனா நாளைக்கி அந்த மாரி ஆண்டுவிழானா இன்னிக்கி எங்க அப்பா கூட்டிட் போயிட்டு நல்லா ஹேர நல்லா பாய் கட் கட் பண்ணி கூட்டிட்டு வந்ட்டாரு நா ரெண்டாவ்து படிக்கும்போது ஐயோ அதல்லா நாளைக் ஆண்டு வி லாவ் அ அது எதோ ஒரு கட்டு நல்லா இந்த பாய்ஸ்லா கட் பண்ணுவாங்கள இந்த சம்மர் கட் இந்மாரி நல்லா கட் பண்ணி உட்ருவாங்க எனக்கும் மானமே போச்சு அந்த மாரிதா கட் பண்ணி உடுவாங்க போ நமக்கு அப்டே மா அய்யோ எல்லாத்துக்கு முடி இருக்கு இ நா வ அழுகுற வேண்டா வேண்டாண்ட்டு அ கேக்கறே
ம் இப்போ உ முடிதா பசங்களுக்கே அழகு சொல்ல போனா அதுவு பொண்ணுங்களுக்குனா சொல்லவே தேவல்ல அ த முடிய போய் அப்டி பண்டாரு அவரு ஆஹ் அஹ் ஆப்போ அப்டிதா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது எப் போ எ நாங் கூட அந்த சின்ன வய்ஸ் ல வந்து ஃபுல்லா அந்த இவர் மாரி கட் பண்ணிடுவே இந்த பிரெஞ்ச் படத்துல வர இவர் மாரி நல்லா அழகா கட் பண்ட்டு ஃபுல் லா அல்லா எப்டி சொல்றது ரவுண்டா இருக்கு உப்பால் மாரி அதையு ஃப்ரெண்ட்ஸ்ஸெல்லா கலாய்ப்பானுக என்னடா புட்பால் மாரி இருக்கு வெளாட்லாமா அப்டினுவாக பாருக்கு அப்பொ வந்து நம்ம கொஞ்சொ அதா சொன்னனே கொஞ் ஜப்பியா இருப்பனா பாக்க வேற சொல்லவா வேணு அந்த மண்டைக் கு நம்மளுக்கு சுத் த்தமா செட்டே ஆவாது எப்டியோ
கரெக்டா நீங்களு பேஸ் ரவுண்டாருக்கு ஆஹ்
ஆஹ் அதுதா இந்த ரோபோட்ல்லா ஃபிக்ஸ் பண்ணி வக்கிற மாரி ஆலு ரவுண்டா இருக்கு
மண்டையிரோ கடைசில அது பால்
சிரிப்பா இருக்கு ஆஹ் அது வேற ஃபுட்பால் மாரி இருக்குடா உ மண்டே அப்டின் சொல்ட்டு மேமே நெறைய பேர் திட்டுவாங்க அப்புறொ வந்து கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா வந்து இப்ப கூட முடி வெட்னனு நினச்சுகோங்கலே கொஞ்சொ அதிகமா அப்லாது நம்ம வந்து மினிமலா வெட்ணுன்தா நம்மளுக்கு ஆசை எப்பயுமே வந்து பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு எப்டின்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு முடிதா உங்களுக்கு அழகு அத மாரி வெட்னா நல்லாருக்காது சொல்ல போனா உங்களுக்கு என்னோட பர்ஸ்னல் ஒப்பினியன் நெறைய பேர் இவ்ளோ வரையு வெட் டுவாங்க அது எனக்கு புடிக்காது முடி கொஞ்சொ கொஞ்சொ லென்த் த்தியா இருந்தாதா நல்லாருக் கு சொல்ல போனா கேர்ள்ஸு பாய்ஸ்கு அப்டிதா ரொம்ப வந்து அதுக்குன்னு வந்து லாங் ஹேரு வி ஷோல்டர் வரையுலா இருக்க தேவல்ல மினிமலா லாங் ஃகேர் கொஞ்சொ மீடியமா இருந்தா போது அதே மாரிதா ஏ தாட்டு நா வந்து வெட்னனா கொஞ்சொ அதிகமா வச்சிட்டு வந்தனா வீட்ல எங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க எங்க அம்மா சொல்லி சொல்லி காட்டுவாங் நீ என்ன பொண்ணா நீ என்ன பொண்ணா நீ என்ன பொண்ணாடா முடி வச்சிகிட் ட்ருக்க இவ்வளொ முடி வச்சிட்ருக்கெயேடா ஆ வேற இப்டி தூக்கி தூக்கி வருவேனா தூக்கி தூக்கி வார்றதுக்கு பொண்ணுதாண்டா க்கி வருவாங்க பசங்கலா சைட்ல வருவாங்கடா எண்ணெ வச்சி அழகா படிச்சி பொண்ணுங்க தா மேல தூக்கி வாருவாங்க நா உனக் க்ளிபு வாங்கி தரட்டுமா போட்டு விட்டு அதே மாரி போட்டே உட்டுக்குறாங்க எனக்கு ஜடயு போட்டு விட்டுக்குறாங்க ளிப்பு போட்டு விட்ருக்காங்க ரொம்ப எப்டி சொல்றது எனக்கு அந்த முடி வந்து ஒரு மாரி மீடியமா இருந்தா புடிக்கு இந்த நா நெறைய பேர பாத்தே இந்த மாரி பண்ணிருக்கேன் என்னது ஆ கேக்குது கேக்குது நா பேசறது கேக்குதா அது மாரி முடிய வந்து நல்லா மினிமலா இருந்தா நானு பாத்து ரசிச்சிருக்கே நறைய பேரு ஓகே இந்த மாரி நம்மளு வளக்கலா நம்மளு வளக் கலா அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல உடமாட் டாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக் நீங்கலா ரொம்ப பாவங்க பசங்க வந்து முடி வெட்னாலே ரொம்ப
அது வந்து அப்பதாங்க அதுக்கப்புறொ ஓ ஒரு ஆ அஞ்சாவது வரைக்குந்தா முடி வெட்டி விட்டாங்க அதுக்கு கப்புறோம் அப்டியே விட்டுட்டாங்க இப்பொ நல்லா தா இருக்குது எ ஹஸ்பண்ட் தாடி தா நல் ல லென்தா வளப்பாரு
ஆ இந்த அதுவு நெறைய பேருக்கு நல்லா ம் இந்த சில பேர்க்கு வந்து ஷேவ் பன்னா வந்து எப்படி சொல்றது பால் வடியு கொழந்த மாரிருப் பாங்க ஆ வந்து இன்னு வள இந்த வேயில்ல அங்க ரெண்டு இங்க ரெண்டுதா வளருது இனிமே வளரும் ஆ எனக்கும் அதுவு அத பாத் சோம் ம்
அவிங்களுக்கு வந்து நா அந்த இ இதுலயே நார்மலாவே நல்லா தாடி வளரும் அவிங்க என்ன பண்ணிட்டாங்க ஜின்ன வயிஸ்சு ஸ்ல இருக்கம் போது ப்ளேட ஆப்போசிட்ல போட்டாங்ளா அந்த தாடி வளர்ணு அப்டீங்கிற
ஆ சில பேர் அந்த மாரி பண்ணுவாங்க எனக்கு வந்து அப்பா அவ்ளோ விவரொ தெரில இல்லன்னா நானு பண்ணியிருப்ப சொல்லப் போனா ஏனா சில பேருக்கு ஜெனட்டிக் இருக்கு சில பேர் ஜெனட்டிக்னா அவ்ங்க அப்பா தாத்தா எப்டி இருக்குமோ எங்க ஜெ னடிக் வந்து அவ் ளோ தாடி இருக்காது எங்கப்பா அவங்க தாத்தாக் வந்து மீச இங்கர்ந்து ஒட் டி ஒட்டி கொஞ்ச தா டி இருக்கு அல்லா எப்டி ப்ரெஞ்ச் பியர்டு மாரி அவ்ளோ தா பெருசால்லா இருக்காது அதனால வந்து நானு ஆசப்பட்ல பெருசா ஆஹ் ஓகே ஓகே டி நெறைய பேருக்கு புடிக்கு உம் நெறைய பேருக்கு புடிக்கு தாடி இருந்தாதா எனக் கு சொல்ல போனா புடிக்கு தாடி இருந்தாதா அது அது ஒரு மேன்லி ஃபிலாருக்கு சொல்ல போனா மாரி இந்த தாடி வந்து ஷேப்பெல்லா பண்ணுவோ ஒரு ஒரு ஷே
ஆமா அது ஒரு சிலருக்கு தாடி இல்லினாலு நல்லாருக்கு சிலருக்கு
ஒரு சிலருக்கு தா நல்லாருக்கு சுமாரா இருக்கறவங்கள்க்கெல்லா கொஞ்சமாது தாடி இர்ந்தா தா நல்லாருக்கு அது ஓக் கே அந்த மாரி நா நம்மனு சொல்ல போனா அய்யோ எ ரொம்ப வள ப்பாரா அப்டி சாய் பாபா மாரி
அந்தளவுல்லா இல்ல ரொம் பல்லா கீழல்லா இல்ல ய எப் டி சொல்றது கழுத்துக்கு கழுத்து வரைக்கு இருந்திருக்குங் அந்தளவுக்கு இல்ல அதுக்கு மேல வரைக்கு
ஓகே ஓகே ஓகே ஆ எப்டி எப்டி எப்டி காடு மாரி வளருமா பச்ச பசேல்னு ச்சி எல்லா ரவுண்ட் ரவுண்டா சாரி சாரி ரவுண்ட் ரவுண்டா அடர்த்தியா சொல்ற
அடர்த்தியா இருக்கு அடர்த்தியா இருக்கு நல்லா
ம் ம் ஜெனட்டிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போலா இருக்கு அவங்க தாத்தா அவங்கப் பா அவங்களுக்
எங்க தாத்தாவு தாடி வெச்சு ஃபோட்டோ இருக்கு அது எனக் புடிக் கு
ஆ நீ ரொம்பல்லா எனக் புடிக்கு பட் எப்டி சொல் றதுனா ரொம்பல்லா புடிக்காது எனக்கு எப்டி சொல்ற அந்த மாரி அடர் த்தியா முறுக்கு மீசலா இருக்கு அந்த ஊரு சைட்லா
அது நல்லாருக்கு பாக்க அந்த சிங்கு சிங்கு மீச எல்லா நல்லா இருக்கு
ஆ சூர்யா சிங்கம் அ இது மாரி அ
சிங்கம் இல்ல அந்த சிங்கல்லா வச்சிருப்பாங்கல்ல
சிங்கு தாடி தா வச்சிருப்பாங்க அ திகமா மீச எங்க வச்சி ஓ ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ முறுக் க முறுக் கூட்ற மரி ஓகே
ஆ அது நல்லாருக்கும் எங்ளுது
அந்த மாரி ஆம்மா அந்த மேரி நல்லாதான்ருக் கும் மெயின்டென் பண்ண அயி எப்டிஷ் தொல்டது ஒரு மாரி நல்லாருக் கோம் பட் எல்லா எடத்துக்குமா போட முடியும் அதா இவ் ஒரு ஒன்னு ரெண்டு எடத்துக்கு போனா ஓகே பட் வந்து நம்ம எல்லா எடத்துக்கும் போனோனா அந்த முறுக்கு மீசிய வஷ்டு முள்க்கினே போனா ஒரு மாரி இருக்கும் சொல்ல போனா இப்ப இருக்குற சிட்டி லைப்ல ஆ மினிமலா ஷேவ் பண் டு எப்டின்னா ட்ரிம் பண்ட்டு ஒரு ஒரு ரெண்டு இன்ச்ஜி
ரொம்ப அதிகமாவும் ருக் போகூடாது ரொம்ப கம்மியாவும்ருக் கூடாது கரெக்டா இருந்தா நல்லாருக்கும்
அப்ந்தா கரட்டாருக்கும் நீ
அதுவு ஒரு சிலருக்லா மீசையே இருக்காது ஆனா முறுக் கி உடுவாங்க அதல்லாம் பாத்தா
சில பேர்லா பென்ச் சில்ல வரைவாங்க நா கால கொடும என்னா பண்றது ஆ எனக்கு தெரிஞ்ச வரையு நா நா பாத்ததில்ல பட் வந்து வளர்ட்டு வளரும் போது வளர்ட்டு எனக்கு வளர்து இப்பதா ஏதோ ஒ ரெண்டு மூணு முடி மொளச்சிருக்கு இப்பதா
அப்ப நீங் மீசைய முறுக்கி உடுவீங்ளா
வளந்தாதான முற்க்கி உர்றதுக்கு வளந்தா தான முறுக்கி உர்றதுக்கு வளர்னு இனிமேதா வளர்னு அதா சோ ப்ராசஸிங்ல இருக்கு
சீன் காட்டதுக் இப்டி முறிக்குடுவாங்க அதெலா பாத்தா சிரிப்பாருக்கு அதுக்
ஓகே ஓகே ஆ அந்த மார்லா நீங்க சொல்லினு அப்ற ட்ரை பண்றே இப்பதா தொட்டு பாக்கற ஓகே இருக்கு ஏதோ பரவால வளரட்டும் இன்னும் நல்லா அடத்தியா வளர்ந்தாதான் நல்லா இருக்கும் சில பேர் வந்து இந்த எப்படி சொல்றது நீங்க சொன்னீங்களே ரவுண்ட் ரவுண்ட் இந்தோ அது ரொம்ப மெயின்டென் பண்றது கஷ்டம் ஆகுது மிச்சபடி நீட்டா இருக்கும் பாருங்க அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்
இந்த சுருட்ட முடி சொல் வர்றீங்களா நீங்க
அந்த சுருட்ட முடி தான் ஹேர் வந்து மண்டேக்கு நல்லா இருக்கும் மண்டேக்கு கூட கொஞ்சம் ஓரளவு ஆஹ் மெயின்டென் பண்ணிடலாம் உம் அதே மாதிரி வந்து தாடி நீட்டா வளர்ந்தா நல்லா இருக்கும் பட் முடி நீட்டா இருந்தது இவுங்கெல்லா அது இது ரொம்ப கொடுமை அண்ணி
நல்லாதான் இருக்கும் அத இப்ப சில்கி ஹேரும்பாங்க
சில்கி ஹேர் தான் அந்த ஹேர் தான் நம்மளுக்கு இருக்கு அந்த இழவு தான்
அது நல்லா இருக்கு ஐயோ சுருட்ட முடிதா இதாருக்கு
சொல்லப் போனா நல்லாதா இருக்கு பட் வந்து எதனா காத் அடிச்இதாயிற்சிவ நம்ம செட் பண்வோ அழகா செட் பண்ணி லைட்டா காத்தச்சா கூட பொய்டு பஞ்சு மூட்டாய் மெரி ஆய்டு
ல்லா டிடிஎஃப்ஃபு ம் ஜடப்போடு அந்த மாரி பண்ணிக்கோங்க நீங்க வேணா
இ அதுதா நா சொன்னனேங்க ஜட கிடலா எங் வீட்ல உட மாட்டாங்க இதல்லாவு பொண்ணா மாரிட்ட
க்ல கொஞ்சு முடிவு வளந்துச்சுனா சைட்ல விஸ்ட் பண்ணி க்ளிப் குத்துவாங்கள்ளா அப்
உம் ட்ரை பண்ணு மு வளரணும்ல அதுக்கு ஆஹ் அதா செரி டைம் முஞ்சச்சுருச்சுனு நெனைக்கிற நா பண்ணடுமா நீங்க பண்றீங்களா சரிவ